ஹலோ என்ன பண்றீங்க
ஆ நீங்க என்ன பண்றீங்க
நா வந்துட்டு இப்போதா வீட்ல துணிக்காய வச்சுட்டு வந்து உக்காந்துட்டு இருக்கே நீங்க
நா எல்லா வேலையு காலைலே முடிச்சுட்டே இப்ப ஃப்ரீ டைம் தா
ஓஹோ
ஆ அதெல்லா காலைலே முடிஞ்சிருங்க பசங்க ஸ்கூலுக்கு அனுப்புனுல
ஓகே ஓகே கா மதிய சாப்பாடு சேர்த்து காலைலே சமைச்சிருவீங்களா
ஆ எல்லாமே சமையலே முடிஞ்சிடு காலைல செவன் ஃபார்ட்டி ஃபைவ்கு ஸ்கூல் பஸ்ஸு
அதனால அது குள்ளாரயே சமைச்சிட்டு எல்லா அனுப்பிட்டு அதுக்கப்றோ வெசல்ஸ் எல்லா வாஷ் பண்ணிட்டு வீட்டு வேலைலா முடிச்சுட்டு ஒரு டென்னுக்குல்லா ஃப்ரீயா யிடுவே
பரவால்லியே அதுக்கப்புறோ கொஞ்ச ஃப்ரீயா இருப்பீங்க பசங்க வந்ததுக்கு அப்புறோ ஒரே ஸ்னக்ஸ் செய்யணு அந்த மாரி வேல வந்துரு
ஆமாமா அப்புறோ டியூஷன் கூட்டு போறது அப்புறோ நைட் டிஃபனு அந்த மாதிரி ம்
சரி நீங்க தா பாப்பீங்க அப்போ வீட்ல சேரி சேரி பசங்க ஹெல்ப் பண்வாங்களா இல்ல
ஆ பொண்ணு ஏதாச்சு கேட்டே உடம்பு சரில்லனா அவங்கதா ஹெல்ப் பண்ணுவாங்க மத்தபடி அவங்களுக்கு ஏற்கனவே ஸ் ஸ்டடி ஹவர்ஸு ஸ்கூல் டைமிங்கு இதெல்லா அதிகமா இருக்கதுனால பெருசா அவங்களலா நா எதிர்பாக்கறதில்ல
செரி செரி
ம் நீங்க சாப்ட்டீங்களா
ஆ காலைல வந்து பூஸ்ட்டு குடிச்சே எனக்கு கால்ல சாப்ட மாட்டே நானு பூஸ் டு மட்டுந்தா குடிப்பே சாப்ட்டா எனக்கு மயக்க வந்துரு
சாப்ட்டா மயக்க வருமா எல்லாரு சாப் இல்லனா மயக்க வருதுன் சொல்லுவாங்க
நா கொஞ்ச வித்தியாசமான் பிறவி நீங்க சாப்ட்டீங்ளா காலைலயே
ஆ நா காலைல சாப்ட்டே
மதிய சாப்பாடு
மத்யான இனிமேதா சாப்பணு என்ன டைமு ஒன் தேர்ட்டி ஆகுது சாப்பல்லா இன்னு கொஞ்ச நேரத்துல
ம் நீங்க மட்டுதா தனியா அப்டிங்ளா இல்ல ஃபேமில யாராது இருக்காங்களா கூட அப்டியே சேந்து சாப்பட்ற மாரி
ஏ ஃபேமில என்னோட பெட்டு தா இப்போதைக்கு எ கூட இருக்காங்க
பெட்டுனா டாகா இல்ல கேட் ஆ ஆ ஆ
எல்லாரு போனப்பறோ நானு எ டாகுதா தா உக்காந்துருப்போ
எவ்ளோ இயர்ஸா இருக்கு உங்கூட அந்த டாக்
இப்ப ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் ஆக போது இந்த ஜூலை பஸ்ட்டு வந்தா பிப்த் பர்த்டே அவங்களுக்கு
ஓஹோ பெட்டுன்னா ஒரு தணி எமோஷனல் இல்லயா
ஆம்மா
யாரு உங்களுக்கு அது கிஃப்ட்டு வந்ததா இல்ல நீங்களே அடாப்ட் பண்ணி வளக்குறீங்களா
ஒரு நாள் ஈவினிங் டைம்ல அது ஒரு ரெய்னி சீசன் மழைக்கு ஒதுங்க துக்கு அந்த குட்டி பப்பியே எங்க வீட்டுக்கு வந்தது தானா வந்தது அந்த டாக்கு
ஓஹோ
ஆ ஜூலை ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு வந்ததுனால நாங்க அன் அந்த டேவே நாங்க பர்டேவா கொண்டாடுவோ ஒவ்வொரு வருஷமு நேம் வந்து மிட்சுஹா
மிட்சுகா கேர்ள் ஓ ஓஹோ அ ச
சனிமேல்லாம் பாக்க பாக்கது ஜாப்பனீஸ் அனிமை பாக்கறதுனால அதுல ஒரு பொண்ணு கேரக்டர் பேர் வந்து மிட்சுஹா
ஓகே
அத வந்து எங்க டாகுக்கு வச்சுட்டா
பர் சூப்பர் அவங்களுக்கு இப்ப என்ன ஏஜ் ஆகுது அந்த டாகுக்கு
டாக்கு தா ஃபைவ் இயர்ஸ் ஆக போதுங்க ஃபைவ்
ஃபைவ் இயர்ஸ் ம் ம் ம் நல்லா வளந்துட்ருப்பாங்க இன்னேர்த்துக்கு அப்போ வந்தப்போ கொழந்தையா வந்தவங்க நல்லா வளர்ந்துட்ருப்
அதெல்லா த்ரீ மந்த்ஸ்லயே நல்லா வளந்துட்டாங்க சிக்ஸ்த் மந்த்துல்லா புல் வளர்ச்சி வந்தாச்சு அதுக்கப்பற அவ வளர்ல நார்மல் ஸ்ட்ரீட் டாக்ல்லா இருக்குல்ல அந்த மாரிதா பெருசு ச ப்ரீடல்லாம் எதுவும் கெடையாது
ஆஹா பட் பரவாயில்ல இப்ப கூடயே இருக்கு
ஆம்மா
ஒரு சில டாக் எல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள்யே டக்குன்னு போய்டும் எங்கேயாவது மிஸ் ஆய்டும்னு சொல்லுவாங்க
அ எல்லா வீட்லயும் டாக்க தொணைக்கு வச்சிருந்தா எங்க வீட்ல டாகுக்கு நாங்க தான் தொணையா உட்காந்துருக்கணும் என்ன எப்பவும் எங்க கூடவே இருக்கணும் நாங்க உக் உட்காந்துட்டே இருக்கணும் ஒட்டிக்கிட்டே உக்காந்திருக்கணும்
இப்ப நீங்க எங்கேயாச்சும் வெளியே இல்ல டூரோ இல்ல லாங் ட்ரிப்போ எங்கேயா போனீங்கன்னா அப்போ அவங்க எங்க இரு பாங்க
இப்போ லோக்கல்ல போறதுன்னா வீடல் விட்டுட்டு போய்டுவோம் சப்போஸ் டூ டேஸ் அந்த மாரி போறதுனா இங்க வந்து பெட் கேர் சென்டர் இருக்கு ஹாஸ்டல் மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ரெண்ட் குடுத்துட்டு அங்க கொண்டு போய் விட்டுட்டு ஆ டூர் முடிஞ்சு வரும்போது மருப்டி கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம்
அப்போ அது ரொம்ப அழுவும் இல்ல எங்கேன்னு எடுத்துட்டு போய் சேர்க்கறாங்க
ஆமா ரொம்ப பயந்து ட்டு சாப்பாடு சாப்படாம ரொம்ப பாவமா இருக்கும் ஆனா வழி இல்ல
வரும்போது இப்ப நீங்க அப்ப அத பிக் பண்ணும் போது அது ரொம்ப சந்தோஷமாகி மேலெல்லாம் ஒர பறந்து பறந்து எங்கேயன்னு வுட்டுட்டு போனீங்க அப்டீன்னு அழுவும்
ப்போ ஒரு ஒன் ஹவர் வெளில போய்ட்டு வந்தாலே நான் என்னமோ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பாக்குற மாரி அப் அப்டி மேல வந்து ஏறிட்டு என்ன ஏன் விட்டுட்டு போனீங்கன்ற மாரி ரொம்ப அத கொஞ்சுறது தூக்கி வச்சு கொஞ்ச நேரம் கொஞ்சிட்டு கீழ இறக்கி விட்டாதா அமைதியா இருக்குறதே
ஓஹோ எனக்குமே புடிக்கு பட் ஆனா கொஞ்சோ என அது தொட்றதுக்கே எனக்கு கொஞ்சோ பயம் அது பாத்தாலே எங்க கடிச்சிடுமோ அப்டி சொல்லிட்டு
ஆ ஹ
ஒரு சில டா இப்ப ரீசெண்டா நெறயா சொல்றாங்கல்லையா டாக்ஸ் லாம் வந்து கடிக்குது அப்டினு சொல்லிட்டு அதனால பயம்
சேரி சேரி அதான் வீட்ல வளக்க ஆரம்பிச்சோனா அப்புறம் அதை பாத்து பாத்து நம்ம எல்லா பண்ணிக்குவோம் கரெக்ட் அத வேக்சின் போட்டுட்டு குளிக்க வச்சுட்டு அதெல்லா கரெக்டா மெயின்டெய்ன் பண்ணுனா ஒண்ணு ஆகாது
அதுக்கு அப்போ உங்களுக்கு எவ்ளோ மெயின்டெனிங்ஸ் செலவு ஆகு
அ அதுக்கு ஃபஸ்ட் வேக்சின் போடுறதுக்கு தாங்க கொஞ்சோ செலவாகு மத்தபடி ஆகுது தான் ஷாம்பூ பவுடரு
நம்மள மீறி ஒரு ஆளா நம்ம கொழந்த இருந்தா எப்டி பாத்துபோமோ அந்த மாரி அந்த இதுவும் பாத்துபீங்க
ஆ ஏதாவது ஒடம்பு சரியல்ன்னா ஹோட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய்ட்டு ட்ரிப்ஸ் எறக்குவோ ஒரு தரவ ரொம்ப முடியாம போயிடுச்சு கூ ட்டு போய் எக்ஸ்ரே எடுத்து டிரிப்ஸ் எல்லா ரெண்டு மூணு நாளா கூட்டு போய் போட்டு வச்சு அ நம் மனுஷங்கள மாரியே ஒடம்பு செர்லன்னா மனசு கஷ்டமாயிடு எல்லாமே பண்ணி கொஞ்சோ உயிர காப்பாத்திவுட்றது
ம் ம் ம் அனா அது அந்த பெட் மாரி எதாவ் வீட்ல இருந்தனா நம்மளுக்கு எதாவது பேட் திங் வந்தா கூட அது வந்து காப்பாத்துன் பொய் சொல்லுவாங்கல்யா
சொல்லுவாங்கதா அனா அதுக்கு ஒடம்பு செர்லன்னா நமக்கு கஷ்டமாயிருது எ பொண்னெல்லா அழுவாங்க ஐயோ ஏ மி சூ இப்படி இருக்க ஏ எங்கிட்ட வரமாட்டிக்கற அப்டின்னு ஒரே அழுவாங்க எ பொண்ணுல்லா
இப்போ அந்த டாகுக்கு வந்து ஒடம்பு சர்லனா நம்ம எப்டி அத ஐடென்டிஃபை பண்றது சாப்படாது ஒழுங்கா தூங்காது கொழைக்கு அந்த மாதிரி வச்சா
ஆமா ரொம்ப அ அமைதியாயிடு சாப்டாது எங்கன்னா மூளைல போய் படுத்துக்கு இல்லன்னா வயிறு சரி இல்லனா வாமிட் பண்றது ஃபீவர்னாக்கா ரொம்ப நார்மல் பாடி ஹீட்டோட ரொம்ப ஹீட் அதிகமா இருக்கு நம்மல மாதிரியேதா
ஓகே ஓகே அனா அத நீங்க சீக்கிறமா கண்டுபுடிச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு ஓடுவீங்க
அ ந இப்ப நார்மலா இருக்கற டாகு நல்லா ஓடியாடி விளையாடுறது ஆக்டிவா இருக்கறதுக்கு எதுவுமே செய்யாம சாப்படாம படுத்தே கெடக்கறதுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல அதனால பாத்து கூட்டு போயிருவோ
ம்
கெதுனா அல ஜீஸ் வரு அதல்லா பாத்து ஆயின்மெண்ட் எல்லா கரெக்டா குடுக்கணு டேப்லெட் குடுக்கறதாங்க ரொம்ப கஷ்டோ
அய்யய்யோ ஆ டேப்லெட் சா அதுக்கு அதுக்கு மாத்தர வந்து வாயில போட்டுவுடுவீங்களா
ஆமா அது அது டேப்லெட் குடுக்கறதுக்கு எ பைய தா கரெக்ட்டு சேர் லா அப்டியே தடவிக்கிட்டு மிச்சு சூ ஒரே மாத்தர வாயத்தர வாயத்தர அப்டின் உள்ள வச்சி
டேப்லெட்லா சாப்ட மாட்டாங்க டாகுமே நம்ப வந்து கெஞ்சி ஊட்டிவுடணு
ஆமா அது வந்து இந்த பால் கோவாக்குள்ள டேப்லெட்ட வெச் ச்சி நா குடுத்தன்னா கரெக்டா பால் கோவா சாப்ட்டு டேப்லெட்ட கீழ துப்பிர்றது
அவுக அது எப்டி தெரியிது அது டேப்லெட்டு எதோ மருந்து நம்பதா மருந்து கழுவோ நாய்க்கு கூட தெரியிது மருந்துன்னா சாப்பட கூடாதது
கரெக்டா கண்டுபுடிச்சிருவாங்க அந்த டேப்லெட் கவர எடுக்கறே டேப்லெட் அந்த இதுல அந்த சத்தோ கேட்டாலே தெரிச்சி ஓடிறது போச்சுரா நமக்கு மருந்து குடுக் போறாங்கடா அப்டின்னு ஓடிறது அப்பறோ புடிச்சிட்டு வந்து
இது
ஆமா முடிச்சிட்டு வந்து அந்த ஹாஸ் பிட்டலுக்கு போறோனாக்க அதுக்கு முன்னாடியே அந்த ரோடு கிட்ட போம்போதே தெரிஞ்சிரு போச்சு இன்னிக்கு ஹாஸ் பிட்டல்தா ஊசி தா அப்டின்னு நட் டுங்கு அப்டியே கிடுகிடுன் காலெல்லா நடுங்கு
அதுதா அப்டியே நம்பளமாரிதா லிட்ரலி பண்ணுது இல்ல நல்லாருக்கு
பேசறது மட்டுதா இல்ல மத்த எல்லா ஆக்டிவிட்டிஸு நம்பள மாறியேதா
நம்ப நீங்க எதனா பேசுறீங்க அப்டின்னாக்கா அவுங்களுக்கு புரிமா அது
ஆ நல்லா புரிஞ்சுக்கு அ எதாவது சொல்றன்னா அதாவது நம்ம ரிப்பீட்டடா சொல்ற வார்த்தைகள் நல்லாவே தெரியு.
இப்போ நில்லு உக்காரு அத போய் எடுத்துட்டு வா அப்டின்னா தெரியு.
இந்த மாரி பிராக்டிஸ் குடுத்துட்டோம்னா கரெக்ட்டா அதெல்லா ஃபாலோ பண்ணு. ஒரு சில நேரோ நம்ப கோவத்துல நம்ம பசங்ள திட்டுனன்னா கூட நா எதோ கோவத்துல அந்த டாகதா திட்றன் நெனச்சிட் ட்டு பயந்துகிட்டு ஓரமா நின்னுட்டு வாலாட்டிக்கிட்டு அப்டியே ஓர க்கண்ல பாக்கறது
ஒருவேள உங்க வீட்ல யாருன்னா உங்ள திட்னா அது வந்து உங்ள காப்பாத்
அய்யோ ஆமாங்க ஆமா ஆமா என்ன என்ன வந்து என்ன சொல்றது கன்சோல் பண்றது செரி அழாதங்க அழாதம்மா நா இருக் கே அழாத அப்டினு எ கிட்ட வந்து நின்னுக்கிறது. அதல்லா ரொம்ப கியூட்டு அவங்கெல்லா எல்லா இந்த தில்லையே பேசுவாங்க.
ஆனா அது அவுங் கூடியே இருக்றவங்களுக்கு தா நம்ப வந்து ஆ அவுங்ள பத்தி தெரியு அவங்ள ப த்தி நம்முள்க்கு புரிஞ்க்க முடியு டக்குனு இல்லையா? எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு உங்க நேம் என்ன சொன்னீங்க?
மிட்சுகா.
மிட்சு நா ஷாட்டா மிடிசுனு வெச்சுகறே.
சினேகோவுக் சொல்லுங்க அ நானு அப்டிதா கூப்டுவே மிட்சு.
ம் மிட்சு ரொம் பாப் பப் ஒரு நாள் பாக்லா மிட்சுவ.
ம்.